ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
வணக்கம்ங்க ஆ கேக்குதுங்க
டுங்க சாப்டிங்ளா
சாப்டாச்சுங்க நீங்க சாப்டிங்ளாங்க
ஆ சாப்டாச்சுங்க
இன்னக்கி பாத்தீங்கன்னா ரொம்ப மழை மேகமூட்டமா இருக்குங்க அதுனால பாத்தீங்கன்னா மழை நீர பத்தி பேசலாம் மழய பத்தி பேசலாம் அப்டின் சொல்லுட்டு
பெஞ்சது நேத்து எல்லா நம்ம இன்னக்கி அந்த மழை நீரை எப்டி வேஸ்ட் ஆக்காம அத நல்ல முறைல சேமிக்கிறதுன்றத பத்தி கொஞ்ச கலந்து பேசலான் நினக்கிறேன் ஓகே நீங்க வந்து மழை நீர் காக ஏதாவுது உ இப்ப ஸ்டெப்ஸ்லா எடுக்குறீங்ளா இல்ல பாத்திருக்கீங்ளா இல்ல கேட்டிருக்கீங்ளா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லயா நாங்க இத ட்ரை பண்ணனு அப்டின் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா
அதாது பாத்தீங்கன்னா மழை நீரு அப்டின் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இயற்கையா சரி மனிதனுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்டின் நா சொ சொல்லுவேங்க அதாது பாதீங்கன்னா மழை நீர் இல்ல அப்பிடின்னா எந்த ஒரு உயிரினமுமே வாழவே முடியாது இல்லையா இந்த காலகட்டத்துலயும் சரி எப்பவுமே சரி மழை நீர் இல்லைனா வந்து உயிரினங்கள் வாழ்வது வந்து ரொம்ப ஒரு என்ன சொ சொல்ரது ஒரு இதான ஒன்றுன் சொல்லலாம் அதாது பாத்தீங்கன்னா ஆ நீர் தண்ணீர் தான் வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமே அதாது பாத்தீங்கன்னா மழை நீர் தான் பஸ்டு மனித வாழ்க்கைல விவசா விவசாயத்துல இருந்து இயற்கை வளங்கக்கும் சேரி எல்லாத்துக்குமே வந்து மழை நீர் வந்து ஒரு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மழை பெஞ்சாதா வந்து ஆ விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லா ஒரு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க இப்பவோ அவங்க விதை விதைச்சிருக்காங்க அப்படின்னா மழைக்காக ரொம்ப ஏங்குவாங்க அதனால நா சொல்றே பாத்தீங்கன்னா மழை நீர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்லுவேங்க
கண்டிப்பா கண்டிப்பா அப்பவே சொல்லியிருக்காங்க இல்லையா நீரின்றி அமையாது உலகு உலகன்று அது இன்னு எவ்வள க்எவ்வளோ உண்மன்னா அவ்ளோக்கு அவ்வளவுக்கு அவ்ளோ நம்ம இன்னைக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுற இடங்கள்ல இருக்கிறவங்கள பாத்தா தெரியும் ஒரு சில சில பேருக்கு இன்னைக்கு தண்ணி ஈஸியா கிடைக்குது அதனால அவங்களுக்கு அதோட நன்மைகள் பெருசா தெரியாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிடைக்காதவங்கல்லா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தா தெரியு அந்த கஷ்டம் என்னன்னு நெறைய இன்னைக்கு தண்ணி இல்லைன்னா விவசாய இல்ல மழை நீர் இல்லைன்னா விவசாய இல்லனு நெறைய பேர் இன்னைக்கு போர் மூலிமால தண்ணி பாச ஆரம்பிச்சட்டாங்க இன்னமும் பல பேர் என்னன்னா மழையை நம்பியே விவசாய பண்றவங்கதா இருக்காங்க நெறைய பேரு இந்த ஆனா மழை பெய்ற காலகட்டத்துங்கள ஒ ஒரே டைம்ல மழை காலங்கள்ல மட்டு தா மழை பெய்யும் எல்லா நாள்லயு பெய்யறது இல்ல இல்லைங்களா அந்த மழை பெய்ற நேரத்துல எப்படி அந்த மழை நீரை சேகரிக்கலா அப்படின்றதுதா நாம பாத் பாத்து இப்போ அத சேமிப்பு பண்ணி வைக்கும் போதுதா பின்னாடிே நமக்கு யூஸ் ஆகு வீட்டுகள் எல்லா இப்ப மழை நீீர் சேகரிக்கிறதுக்கு எங்க வீட்டு எல்லா என்ன பண்ணிரு போனா மாடியில எப்பவுமே மழை பெய்யும் போது அடைச்சு வச்சிருவோ அந்த ஹோல அடைச்சு வச்சிருவோ வெளியில தண்ணி வராத மாதிரி அடைச்சு வச்சுட்டு நாங்க தண்ணி நெறைய அந்த மாடியிலயே நிக்கு அத என்ன பண்ணுவோம்னா கீழே நாங்க அத அந்த தண்ணி விழுற எடத்துக்கு நேர தொட்டி கட்டி வச்சிருப்போ சோ அந்த தொட்டிக்குள்ளோ அதுவே விழுந்துச்சுன்னா அதுவே தானா அப்சர்வ் ஆகி கீழே போயிடும்ன்றதுனால நாங்க அந்த டைம்ல அத டக்குன்னு இப்ப எப்பவு மழை காலத்துல மேக்சிமம் அந்த தொட்டியை ரெடியா வச்சிருப்போ அப்படி மழை இல்லாத நேரத்துல திடீர்னு மழை வரும்போதுல்ல நாங்க ஒ ஓப்பன் பண்ணாம போயிட்டு மேல மாடியில அடைச்சு வச்சுட்டு திரும்ப இதை வந்து சேரி பண்ணிட்டு அதுக்கப்புறோ போய் ஓபன் பண்ணி விட்டு சேவ் பண்ணுவோ
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க அந்த காலத்துலல்லா வீடுகள்லா பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல ஒரு இது மாரி வச்சு கட்டியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த மழை நீர் மட்டு அதுல வந்து விழு அப்போ வந்து அதுல அந்த சின்ன குழந்தைங்கள்லா அங்க அந்த வீட்டல இருக்கிற கொழந்தைங்கள்லயும சேரி பெரியவங்களு சேரி அதுலயே விளையாடுவாங்க அதுலே குளிப்பாங்க நெறையா அந்த மாதிரிலா பயன்படுத்திக்கிட்டாங்க அங்க அதாவது அந்த காலத்துலயு சேரி இப்ப கூட நெறைய பேர் அப்படிதா பண் றாங்க மழை நீர் வந்து மழை வந்துருச்சு அப்படினாவே வேமா ட்ரம்ம எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு வடிகட்டி மாரி இது பண்ணி அதில் வந்து மழை நீர் வந்து விழுகும்போது அத வந்து சுத்தப்படுத்தி அத தா டெய்லி வந்து குடிக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போலா பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சளி பிடிக்காதா உடம்பு சரியில்லாம போகாதா அப்படின்னு கேட்குறாங்க ஆனா அந்த காலத்துல இருந்து இப்பவுமே நெறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மழை நீரை தா வந்து குடிச்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நோயும் எதுவுமே இல்ல அப்படின்னு கூட சொல்றாங்கங்க
உண்மைதா இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லாரு எல்லாரு ஹைஜனிக் ஹைஜனிகக்குன்ற பேர்லதா நம்ம இயற்கையா நமக்கு இயற்கை என்ன குடுக்குதுன்றதே மறந்துடுறோ அது ஹைஜனிக் இல்ல இது ஹைஜனிக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ஒன்னா நினைச்சிட்டு அத ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோ இன்னமும் மழை நீரை வடிகட்டி குடிக்கிறவங்களா இருக்காங்க அதெல்லா ஃபாலோ பண்றவங்களு இருக்காங்க ஒரு சில பேர் அத வேஸ்ட் பண்ணதா செய்யறாங்க அதெல்லா கொஞ்ச இம்ப்ரூவ் பண்ணணு நம்ம கிராமத்து பக்கலாம் மேக்சிமம் பாார்த்தீங்கன்னா குளங்கள் ஏரிகள் குட்டைகள் அந்த மாதிரி நெறைய வச்சிருப்பாங்க இது எல்லாமே என்னன்னா மழைக்கலத்துல அந்த மழை நீர சேகரிக்க சேகரிச்சு வச்சுக்கட்டுதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மழை இல்லாத நேரத்துல அந்த குட்டைகள்ல இருந்து வாய்க்கால்ல இருந்து தண்ணி எடுத்து அத வந்து விவசாய த்துக்காக கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து வயல்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரு என்னன்னா நாலு வயல்ல இருக்குன்னா ஒரு இடத்துல அந்த குட்டை கண்டிப்பா இருக்கு ஏன்னா மழை காலங்கள்ல அந்த இதுல தண்ணி புடிச்சு வைக்கிறது வச்சிருப்பாங்க
ஆமாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை நீர்ன்றது வந்து நம்மளோட சுற்று சூழலே ரொம்ப பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மழை வந்துருச்சு அப்படின்னாவே இந்த மரங்கள் செடிகள் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக அவ்வளோ புத்துணர்ச்சியா இருக்குங்க அத பார்க்கவே அவ்வளோ நமக்கு ரொம்ப கண்ணுக்கு இதமாக இருக்குன்னு சொல்லலா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆ அதாவது என்ன சொல்றது நீ தோட தோட்டம்ன்னு சொல்லுவாங்க அந்த தோட்டத்த எல்லா பார்த்தீங்கன்னா இந்த மழை பேஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு செடிகளுமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ புத்துணர்ச்சியா இருக்குங்க அத பாார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த கிணறுகள் ஏரிகள் இதுக்கெல்லா பார்த்தீங்கன்னா தண்ணீர் நல்லா நீர் நிரம்பி இருக்கு அதெல்லா நல்லா அதாவது ஆ அதாவது கிராமங்கள்லா பார்த்தீங்கன்னா மழை பெயஞ்சதுக்கப்புறம் அந்த குளம் ஆறு ஏரி இது கல்லா பாத் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நிரம்பி இருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதில் தா அவங்க துணி துவைப்பாங்க குளிப்பாங்க இதுக்கெல்லா நெறையா இதுக்கு பயன்படுத்திக்குவாங்க அதனால மழை நீர் மழை வந்துருச்சு அப்படனாவே ஆ மக்களுக்கு எல்லாருக்கு ரொம்ப சந்தோஷ மா ஆயிரு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருங்க
கண்டிப்பா கண்டிப்பா அந் அ பழைய காலத்துல நம்ம கொஞ்ச முன்னாடி போனோம்னல்லா நெறைய வந்து கிணறுகள் எல்லா அங்கங்க இருக்கு நெறைய ஏரிகள் இருக்கு நெறைய குட்டைகள் இருக்கு இப்போ என்னன்னா ஒரு சில பேர் நெறைய போரெல்லா போட்டுட்டு இந்த கிணறு என்ற ஒரு இது ஏக்கருக்கு இப்ப எல்லாரும் மறந்துட்டாங்க ஏ அப்போ கிணறு தோன்னாங்கன்னா அது எதுக்குன்னா இந்த மழை காலத்துல தண்ணீர் போய் அந்த கிணற்றுல நிரம்பி இருக்கு அது மழக்க மழை கால குறைய குறைய கொஞ்சோ கொஞ்சமா அது நிலத்தடி நீர உறிஞ்சி எடுக்கப்பட்டது திரும்ப நம்மளுக்கு கடைக்குன்றதுக்காண்டி தா கிணறு வெட்டனதே ஆக்சுவலா தண்ணி உ ஏ ஒரு ஆழத்துல இருக்குதுன்னு வச்சிங்கோங்களே மழைநாள் பார்த்தன மேலயே நிக்கு அந்த தண்ணி அந்த தண்ணி கொஞ்சோ கொஞ்சமா அந்த அந்த அந்த நிலத்தடி நீரை அப்சர்வ் பண்ணி நம்மக்கு அது திரும்பகுடு ன்றதுக்காண்டிதா கிணறு எல்லா வெட்டி வச்சந்தாங்க அது மாரி நெறைய ஊர்லல்லா குளங்கள் குட்டைகள் அப்படில்லா வெட்டி வச்சிருந்தாங்க இப்போ எல்லாரு என்ன பண்ணுவாங்கன்னா மழைநாள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஏரியல்லா அகப் அகலப்படுத்தி தூர்வாரி மழை நீீருக்காக அத சேமிக்கிறதுக்காண்டி எல்லா வேலையு செய்வாங்க ஊர்ல எல்லா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குட்டையில அங்கங்க இருக்கிற வாய்க்கால் வழியா கொண்டு வந்து ஒரு குட்டையில நெறச் நெறச்சி நெறச்சி தண்ணி வச்சிருவாங்க இப்பவு இப்ப இப்ப நீங்க எல்லா நகரத்துல பாத்தீங்கன்னா அந்த மழை தண்ணீர் எல்லா வீணா தா அடிக்கப்படுது வீணா தா வேட்ஸ்டா தா போகு கிராமத்தில ஓரளவுக்கு அத சேவ் பண்ணி வைக்கிறதுகாக அதுக்காக இதலாபண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா திரும்ப அத வச்சு தானு விவசாயம் பண்ணணுன்றதுக்காண்டி அதுக்கான ஏற்பாடுகள்ல எத்த காலகல எந்த காலத்துல இப்ப மழை கால டா ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சேவ் பண்றதுக்காண்டி
ஆமாங்க கரெக்ட்டா சொன்னீங்க இந்த காலத்துல பாார்த்தீங்கன்னா அதாவது தண்ணீர் பற்றாக்குறை வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் தொகையு அதிகமாயிருச்சு இந்த மாரி இருக்கனால ஆ அதாவது தண்ணிய வந்து ரொம்ப வீணாக்க ஆரம்பமிச்சட்டாங்க அதாவது அதுவு அந்த காரணமாக வச்சு என்னென்னா ரொம்ப தண்ணீர் வந்து பெற்றா பற்றா குறைையாயிருச்சு தண்ணீரே இப்போ கிடைக்கிறதே ரொம்ப இதா இருக்குது நெறைய இடங்கள்ல பாத்தீங் ன்னா நெறைய கிராமங்கள்ல எல்லா தண்ணீர் இல்லாம ரொம்ப தவிச்சுட்டு இருக்காங்க அதாவது இந்த தண்ணி வண்டி அதாவது தண்ணி லாரினு சொல்லுவாங்க அது மூலமா தா அ நெறைய இடங்கள்ல கொண்டு போயிட்டு தண்ணி குடுக்குறாங்க குடங்கள் வச்சு அத ஓடி வந்து கியூல நின்று பிடிக்கிறாங்க அந்த மாரிலா ஒரு சூழ்நிலைக்கு ஆகிருச்சுங்க அதாவது தண்ணீர் தட்டுப்பாடுன்றது வந்து இப்போ ரொம்பவே ஆ ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லுவேங்க அதாவது இத சமாளிக்கிறதுக்கு தா நம்ம மழை நீரை வந்து சேமிச்சு வச்சுக்கணு அப்படின்னு சொல்லிட்டு அதுதா ஒரு முக்கிய அவசியமா இருக்குன்னு சொல்லுவேங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதுடு இல்லன்னா மழைக்காலங்கள்ல மழைநீரை சேகரிக்காம இருக்கிறதுதா இந்த தண்ணி பற்றாக்குறைக்கான காரணமேன்றது மக்கள் இடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தணு நெறைய பேருக்கு தெரிஞ்சு அத செ அ அத செய்யறதில்ல மழைக்காலங்கள்ல மழைநீரை சேகரிக் க போதுதா நம்மளுக்கு வந்து அத வெயில் காலங்களுக்கு நம்மளுக்கு மழை நீீர் கிடைக்கிறதுக்கான தண்ணி கிடைக்கிறதுக்கான ஆதாரமா இருக்கு அதுதா நெறைய பேருக்கு தண்ணி ஈஸியா கிடைக்கிறதுனால அதோட மகிம என்ன அதோட புரிதல் என்னன்னே தெரியல தண்ணி இல்லாதவங்க கிட்ட போய் கேட்கும்போதுதா தெரிய போகுது சில இடங்கள் எல்லா பாார்த்தீங்கன்னா தண்ணியே வரது கிடையாது வாரத்துக்கு ஒரு டைம் தா நீங்க சொன்னமாரி ராலி அ அந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வந்து தருவாங்க அங்க இருந்து மக்கள் எல்லா போய் காசு கொடுத்து வாங்குற இடமு இருக்கு காசு கொடுக்காம கொடுக்குற இடமு இருக்கு அத வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு குடிக்கிறாங்க இன்னைக்கு நேத்த புடிச்ச தண்ணி இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னுல்லா தூக்கி கீழ ஊத்தலா முடியாது ஒரு வாரத்துக்காக குடிக்கிற தண்ணிய ஒரு நாள் தா கொண்டு வந்து தராங்களா அததா வாங்கி வச்சுட்டு அவங்க ஒரு வாரத்துக்கு குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்த புடிச்சு தண்ணி இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்ல்லா தூக்கி தூர ஊத்துற மாதிரில்லா இல்ல இங்க இதுக்கு காரணமே மக்கள் இடத்துல கொஞ்ச விழிப்புணர்வு கம்மியா இருக்குன்னு தா சொல்லணு மழை நேரத்துல மழை நீீர சேகரிப்பாம அது எல்லா கடல்ல போய் கலக்குறதுன்னுதா இது இவ்வள தூரத்துக்கு காரணம் நிறைய மழைநீர் சேகரிப்ப இம்ப்ரூவ் பண்ணணும்னு நனைக்கிறே இத பத்தி நம்ம நறையா பேசிருக்கோ மகிழ்ச்சி உங்கட்ட நறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கே இன்னொரு தலைப்புல நம்ம சந்திப்போ நன்றி
நன்றிங்க